ஹலோ
ஹலோ
ஆஹ் ஹலோ எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்ம்மா நீங்க எப்படி இருக்கீங்க
ம் நல்லாருக்காங்க சாப்பிட்டீங்களா
உம் சாப்பிட்டோம்
ஓகே ஓகே பசங்கல்லாம் படுத்துட்டாங்களா
எல்லாரும் தான் அயம் மேரிட்டு இப்பல்லாம் ரெண்டு பசங்க இருக்காங்க
உம் உம் உம்
எல்லாரும் தூங்கிட்டாங்க
சரி சரி சரி சரி சப்ப உம் சாப்பிட்டாங்க என்ன சாப்பாடு
பண்ணீங்க சாதம்
ஆஹ சரி சரி
உஹம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஓகே உம் கொஞ்சம் வெளிய போற வேலா இருந்ததுனால சாதம் வச்சுட்டு போயாச்சு
ஆஹ் சரி சரி நாங்கள் இப்பதான் மாவுல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் நாளைக்கு தோசை இட் இன்னைக்கு டே என்ன ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தன் பொண்ணு அதனால மாவு அரிச்சு போட்ருக்கோம்
ஓகே ஓகே
உம்
சாப்பாடு
அப்பறம் வெளியில எங்க வெளியில போயிட்டு வந்தீங்க சேஃபா போயிட்டு வந்தீங்களா
உம் சேப்பா போயாச்சு ஒன்னும் இல்ல பிள்ளைங்க ப்ராஜெக்ட் ஒர்க் குடுத்துருக்காங்க
ஆஹ்ம்
கொஞ்சம் திங்க்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு சாட்டு ஸ்கெட்சு கொஞ்சம் ஸ்கூல் ரிலேட்டடா மெட்டீரியல்ஸ் வாங்கணுல்ல
ஆமா நாங்களு அப்டிதா வாங்கிட்டு வந்து ஒரு வாரமா பு புக்குக்கே அட்ட போட்டுட்டு இருக்கோ புக்கு நோட்டு
உம் அட்டப் போற வேலயெல்லா முடுஞ்சுருச்சு ச்சு
லேபிள் ஒட்டி அத அட்ட போட்டு அய்யயோ அம்மா சாமி ரொம்ப முடியல அவரு தா பண்ணிட்டு இருக்காது இவ்ளதுக்கு ஒன்னு ஆறு
நீ சத்தியமா எங்க வீட்லா கஷ்டப்பட்டது அவருதாப்பா
ஆ ஏன்னா நா போட்டா அவரு புடிக்கலன்றாரு அதனால அவரே போட்டார்
இல்ல நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அட்டப் போட்ரதுல அத ஒக்காந்து வ டி ஒட்டி
ஆ ஆமா இன்ட்ரெஸ்ட்டு இல்லன்னு இல்ல அவரு வந்து தம்பிக்குன்னு முப்பது நோட்டு ஆ பதினெட்டு புக்கு புக்கு மாரி பதினஞ்சு புக்கு மாரி இருக்குது
சேம் தா அதேதா இங்கேயு அப்டிதா ரெண்டு பேருன்றப்ப எனக்கு
பாப்பாவுக்கு ஆ அதே அதா அதேதா இ என்ன பண்றது அவுங்க படுச்சுட்டு வர்ற வரைக்கு நமக்கு அ முடி ஆனா நம்மல்லா இந்த மாரி நெறய புக்ஸ் நோட் புக்ஸ் எல்லா நெறய கெடயவே கெடயாது ஆனா இப்போ உள்ள புள்ளைங்கல்லா நோட்டே பாதி பேக் பேக்கே கிழிச்சிக்கும் போல அந்த மாரி
அப்டிதா இருக்கு எல்லாமே
காலகட்டங்கள் மாற மாற எல்லாமே மாறிட்டு இருக்குது
இல்ல இல்ல அதுக்குள்ளயே ப்ராஜெக்ட் ஒர்க் வேற அதுக்குதா இப்ப தனியா போய் மெட்டீரியல் அப்புறம் சாட்டு ஸ்கெச்
ஸ்க் ஆ இன்னு இன்னு என்னென்னல்லா வருதோ தெரியல ஆக்டிவிட்டி மாரி ஆ இ இது என்னென்ன பொருள் வாங்குபாங்க அத தேடி கடைக்கடையா வாங்கறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுது
இது ஒன்னு டு திங்கள் டு ஃப்ரைடே வரைக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சட்டர்டே சண்டேனா தனி ப்ராஜெக்ட் லீவு குடுத்துரோல அப்பிடின்றாங்க ஆனா ப்ராஜெக்ட் என்னமோ பசங்களுக்கு இல்ல அம்மாக்களுக்கு தா
அம்மா கிழங்குதா ரொம்ப போ எதாது டிராயிங் அது இதுன்னா என்ன போட்டு ஏ பொண்ணு ஏ பையனு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஏமா இது பண்ணுமா ப்ளீஸ்மா
போன விட்டம் நாங்க
நீங்களே பண்றதுக்குதா மேம் குடுக் க்கறாங்க அதனால நீங்களே பண்ணுங்கனாலா கேக் தரதில்ல ம் ஏதாச்சு ஒன்னுன்னா ஆமா அதனால நம்ம கிட் டனே வந்துருவாங்க இத பண்ணுமா பண்ணுமா அவுங்க அப்பா வரையறதெல்லா அம்மாட்டு போய் வரைஞ்சுக்கப்பா எனக்கு தெரியாதுபா இன்ருவே
ஆ பசங்கட்ட அது ஒரு இது மென்லிட்டி வரையற எல்லா வேலையு பாப்பா அந்த வரையிற வேல வந்த மட்டு அம்மாட்
ஆ ஆமா ஆமா அதனதா கொஞ்ச டிராயிங் கொஞ்ச கொஞ்சமா அ அத வரி இத வாரின்னு அப்பிடியே சொல்லிட்டே இருக்கிறதா இருக்குது அதனால அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாரி ஏ கக்காஷ் ஈ வரிவா அந்த மாரி கா கக்காலயே நறைய இது நறையா வரைவாங்க ஆமா அதனால கொஞ்ச டிராயிங் கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் வருட்டு ஆ ங்க மா டல் மாடலா வரையு வரஞ்சி ஒரு நோட்டு ஃபுல்லா
சீ நரிட்டோ
ஆமா
இதுல நா என்னன்னே எனக்கு தெரியாதானா
ஆமா அது ஆனா டென் டென் தேர்ட்டிக்கு வருது அதுன்னு நனைக்கிறே அந்த கக்காசி சீரியல் ஓடுது
நாங்க அண்ணர ந டிவியே யூஸ் பண்ண மாட்
அப்டிங்களா சரி சரி நாங்களு பண்ணுவோ ஆனா நறையல்லா பண்றது கிடையாது நாங்க டிவி பசங்க போய்ட்டாக்கா சும்மா பாட்டு வச்சு விட்டு கேட்டுட்ருப்போ
ஆ அப்டிதா இருக்குமே தவிர நாங்க அந்த இல்ல ஸ்கூல் டைம்னாலேமே ஒரு டென் ஓ கிளாக் அத நைன் தேர்டிலா தூங்கப்போட்
ஆமா ஆமா காலைலயே எஞ்சிக்கனோ ஏ அது எங்க ஸ்கூல்லா அங்க செவன் தேட்டிக் லா வேன் வந்துரு
அப்பாடி எ புள்ள ஏ செகண்ட் பொண்ணு எந்திரிக்கிறது செவன் தேட்டிக்கு தா எந்திரிப்பா
ப்பாங்க எழுந்திச்சிட்டு ஆ பாத் போவாங்க குளிப்பாங்க ப்ரெஷ் பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க ஏழு மணிக்குள்ள யூனிஃபார்ம் அது இதெல்லா எல்லாத்தையு போட்டுட்டு
இல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய டாஸ்கு
ரொம்ப டாஸ்குங் ரொம்ப அந்த பொண்ணு அதுவு காலையிலேயே சாப்படா ஆமா சாப்பாடு எல்லாத்தையு எடுத்துட்டு வந்துற்றது திருப்பி அ தண்ணி குடுத்து அனுப்புற தண்ணியே எடுத்துட்டு வந்துடுறது அது ஹெல்த்த வந்து அதுங்களுக்கு எப் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது பயமா இருக்கு நமக்கு நம்ம ஹெல்தியா சமைச்சு குடுத்தாலு அதுங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்டியேவே எடுத்துட்டு வராங்க தண்ணி குடந்த பாப்பா குடிக்கிறது இல்ல அப்படியேவே எடுத்துட்டு வாரா ம் அந்த மாரி பண்ணிட்ருக்க ஓ ஒரு டைம் வெரட்டி வுட்டுட்டா மறுநாள் வரமாட்டேன்னுது திரு ப்பி மறுநாள் வெரட்னாதா திரு அது மாரி
எங்க வீட்ல எப்டின்னா தண்ணி கூட கொஞ்ச ஸ்கூல்ல ஸ்ட்ரிட்டா குடிக்க வச்சுருவாங்க
ஆ ஏமாத்திர்றாங்க நானு மெசேஜு போட்டுட்டு அதுல நா அவங்க மேம்க்கு கால் பண்ணி சொல்லிட்றது
ஆ ஆ ஆனா அவங்களு பாவோ உண்மையில் நம்ம படிக்கும்போதுல்லா மேம் கிட்ட பேசுவாங்களா பேரன்ட்ஸு
ம்ஹும் எ
பேச மாட்டோ தண்ணி குடிச்சிருவோ லன்ச்சு சாப் ட்ருவோ எல்லா வேலையு நடக்கு
ம் நாங்க லன்ச்சு சாப்ட்ருவோ ஸ்கூல் விட்டு வந்தோன்னே வீட்லயு என் ன இருக்குன்னு நம்ப சாப்ட ஆரம்பிப்போ ஆனா இவங்க வந் வந்த ஒடனே ஸ்நாக்ஸ் தேடறாங்க வேற என்னம்மா இருக்கு வேற என்ன கூட செஞ்சிருக்கே இன்னக்கி உளுத்தங் கஞ்சி வச்சு குடுத்தே அவங்களுக்கு புடிக்கல வேணவே வேணாட்டாங்க பாதாமு முந்திரி நட்ஸ் ஐ ட்டோலா போட்டு அரைச்சி பேஸ்ட்டா நல்லா ஏலக்கால்லா போட்டு பால்லதா காச்சி இவ்ளோக்கு குடுத்தே புடிக்கவே இல்ல வேணவே வேணா வேணான்றாங்க வேணானாலு உடவே இல்ல ஒ உக்கார வச்சு கிட்டியே ஒக்காந்து குடிச்சாதா நீ அடுத்தது வெளில வெளையாட போகணு அப்டின்னு சொன்னே அதனால குடிச்சிட்டு வெளில வெளையாட போனாங்க இல்லன்னா குடிச்ச இது அடி வாங்கிட்டுதா சாப்ட்ருப்பாங்க
எனக்கு அன்னக்கி இன்னக்கி ஸ்கூல் விட்டு வந்ததுமே கொஞ்சோ வேல இருந்தது எனக்கு பிள்ளைகள வீட்ல விட்டுட்டு வெளிய போயிட்டே
ஆ
அதனால வீட்ல என்ன ஸ்நாக்ஸு
பாத்துக்கறது
யாரு கெடையாது நானுமு நானு எங்க ஹஸ்பண்ட் மட்டுந்தா ஆனா பிள்ளைங்க கொஞ்சம் கேட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்குள்ளயே இருப்பாங்க ஆனா போயி ஒரு டென் மினிட்ஸ் குள்ள தான் வந்து
ஆஹ் அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல பயமா இருக்கு நானும் அந்த மாதிரி விட்டுட்டு பக்கத்து மெடிக்கல்லு இந்த மாதிரி ஃபேன்சி அந்த மாதிரிலாம் போயிட்டு வருவேன் ஏன்னா பயமா இருக்கும் கரண்ட்ல ஏதாவது கை வச்சிருவாங்களோ ஏத பண்ணிப்பாங்களா ஏன்னா நான் இருக்கும் போதே ஏதாவது சுட்டித்தனமா பண்ணுங்க நம்மளே பய பயந்து
நா வந்து வீட்டுக்குள்ள வந்து டிவி போட்டு விட்டு விட்டுட்டு பேஃனு லைட்டு எல்லாம் போட்டுட்டு யூனிஃப அ மேக் மே சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் குறியதையும் எடுத்துக் கொடுத்துட்டு தான் வெளியவே போனேன்
ஆஹ சேர் சேர்
எதையும் டச் பண்ண மாட்டாங்க
இல்ல தம்பிக் கொஞ்சம் துரு துருன்னு இருப்ப அப்ப இத செய்யலாமா அதை செய்யலாமா இத உடைச்சு பாக்கலாமா அது உள்ள என்ன இருக்கும் இருக்கும் இது என்ன பண்ணலாம் அந்த மைண்ட்லாம்க்கு நிறைய வேலை செய்யும் ஆனா டிவி உக்காந்து எதுவுமே யோசிக்க மாட்ட
ஆஹஹா அதான் பசங்களோட மென்டாலிட்டி
கூட காதுலேயே விழாது அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டுப்பா இவ பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாக்க ஃப்ரெண்ட்ஸம் கூட மேல ஒரு பொண்ணு இருக்கிறா அவ கூட விளையாட போயிடுவான் அவளுக்கு விளையாடணும் ஃப்ரெண்டுங்க கூட விளையாடணும் டீச்சர் எப்படி சப்ஜெட் எடுக்கிறாங்களோ ப பாடம் எடு
அதே மாதிரிதான் எங்க பொண்ணு விளையாடுவ அதே மாதிரி எங்க பொண்ணு பண்ணுவா
ஸ்டவுன் ஸ்டூடென் ஸ்டூடண்ட் போல இது ஓகே அதுதான் ஏன் பாப்பா ஆஹ் இங்க
பாக்க ஆசையா இருக்கு
ஆசை ஆசையா இருக்க ஆனா இங்க இருக் இருக்குற உங்க வீட்ல இருக்கிற திங்ஸ் புல்லா வெளிலதா இருக்கு
நா கொஞ்சோ விளாட விட்ருவே ஃப்ரியா வெளயாடுற
ஆமா வெளயாடணு தா நம்மளுடைய நம்மளுடைய பொருள்ள கொஞ்சோ கவனோ இருக்கணுல எடுத்துட்டு போனானா அப்டியவே போட்டுட்டு வந்துரு ஆமா அப்டியவே அதா அது மாக் அந்த பசங்க வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல ஆன்டி இது வந்து ஆ சபர்னா அக்கா விட்டுட்டு வட்டாங்க இத அக்கா இத விட்டுட்டு வந்துட்டாங்க இத விட்டுட்டு வந்தாங்கன்னு எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க
நா வெளியே விளாட மாட்டோ வெளியே இருக்குற பிள்ளைங்க எங்க கொஞ்சோ வெளாடுறத்து ஸ்பேஸ் இருக்கனால இங்க வந்து எல்லா சேந்து ஒட்காந்து வெளயாடுங்கப்பான்றுவே
இங்க வெளியில இல்ல மேல மாடியிலதா இங்க எங்க எங்க அப்பாட்மெண்ட்ல இருக்குற புள்ளைங்க மட்டுந்தா வெளயாடுவாங்க வெளியில கீழல்லா விட்றது இல்ல அ
எனக்கு வந்து அன்டர்க்கிரவுண்டுதா அதனால எனக்கு கொஞ்சோ பயோ இருக்காது பக்கத்துலதா கொஞ்சோ பிளேசஸ் இருக்கனால இந்த பிளேஸ எங்கே போக
ஆ அப்ப ஒன்னு பிரச்
அதுல அட்டன்டர் வந்து அதனால சேஃபா தா இருக்கு பக்கத்தலயு கொஞ்சோ டக்குனு யாரா புதுசா யாராவது வந்துட்டாங்னா கேட்ருவாங்க என்னப்ப புதுசா இருக்க யார பாக்க வந்திங் ங்க யார பாக்க போனோ இது யார வீட்டுக்கு வந்துருக்கீங்க அப்டின் கொஞ்சோ விசாரிச்சிருவாங்க இங்ஙனக்குள்ள
ப்ப கண்டிப்பா அதுவு இருக்கணுல்ல அதுவு
அவ்ளதா அதனால பயோ இருக்காது
ஆ சரி நமக்கு டைம் முடிஞ்சிச்சு
ஓகே சரி ஆ ஓகே சிஸ்டர் தேங்க்யூ நான் எனக்கு கால் பண்றேன்
யா பண்ணுங்க கால் பண்ணுங்க
ஓகேமா ஓகே
ஆஹ